ஹலோ அ வணக்கம் தோழர்
எப்டி இருக்கீங்க சூப்பர் நல்லா இருக்கே
அ அ அ நா நல்லா இருக்கே நா இப்பதா ஒர்க்கு நைட் ஷிப்ட் நானு அதனால ஒர்க்குக்கு ரெடியாயின்னுருக்கே ஆ நீங்க என்ன பண்ணி இருக்கீங்க
நாங்க இப்பதா காபி எ ஃப்ரெண்ட்டு் ஒருத்தர் வந்திருந்தாங்க வீட்டுக்கு சேரி சேரின்ட்டு செய்யலாமா ஃபுட்டு வீட்ல நா ஆல்ரெடி நா ரெடி பண்ணி வச்சிருந்தே லன்ச்சு வெண்டக்கா கொழம்பு சாதம் பொரியலு இதெல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தே அவங்க இல்ல எனக்கு இது வேணா அப்படின்னாங்க சரி வெளிய வாங்கிக்கலாமான்ட்டு கேட்டே என் பையனும் சரி வெளியில வாங்கி சாப்பிட்லா அப்படின்னாங்க சேரின்ட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு அப்டியே இது பரோட்டா கேட்டாங்கன்ட்டு பரோட்டா வாங்கி எல்லாருமே மதிய இப்ப சாப்பாடா சாப்ட்டோ ஆ இதுவும் நா பண்ணதும் கொஞ்சோ போட்லான்ட்டு ஃப்ரெண்டுக்கு போட்டே சாப்ட்ட உட்னே அப்படி ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு புடிச்சிருச்சா இதுவே நா சாப்பிட்டு இருந்துருப்பனே இன்னொரு வாட்டி போடு அப்டின்னு சொல்லிட்டு அது ரெண்டு வாட்டி சாப்பிட் றோம் ஃபுல்லா ஆயிட்டு பாவவோ இப்போ நல்லா இருக்கு டேஸ்ட்டுன்ட்டு நல்லா சாப்ட்டாங்க அதுக்கப்றோ உம் காபி போட்டு குடுத்தே குடிச்சாங்க எனக்கு அவங்க இப்போ இருக்கிறதுலே எனக்கு இந்த ஊர்ல இருந்து பாத்தாக்கா அவங்க ரொம்ப பெஸ்ட் தோழின்னு சொல்லலா உங்களுக்கு அந்த மாறி யார்னா பெஸ்ட்டு
நேர் ஆமா எனக்கு இருக்காரு தோழர் இருக்காரு சேம்முன்னு அவரு அவரு தா எல்லா சப்போர்ட் அவரு தா பண்ணுவாரு
ஆமா லைஃப்ல கண்டிப்பா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணு நம்ளுக்கு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்குமே ஜாலியா ஊர் சுத்த முக்கியமா படத்துக்கு போக இப்படி எல்லாத்துக்குமே நீங்க படமெல்லா பாக்கறது
ஆ நா பாக்குறது ஒன்னு நீங்க
கடசியா என்ன படம் பாத்தீங்கோ ஆ நானு பாப்பே புது படம் ம்
லாஸ் து லியோனு ஒரு பட பாத்தே
அ
அது ரிலிஸ் சாவல ஓ டி பி ல ரீலிஸ் ஆய்ச்சி
ஆ
அதனால தா கொஞ்சோ பிரச்சன ஆயிருச்சி அந்த இது படத்துக்காக
ஆ
சென்சார் போடு தரல அதனால ஓ டி பி ல ரிலீஸ் ஆய்ருச்சி லியோ லியோ
லியோ விஜய் தா
ஆ
விஜய் தா
ஆ அ
ம் ம் செரிங்கோ ம்
அதனால தா இப்ப தா நானு எங்க அப்பா இப்ப தா ஆ நா அதுவு பாத்தே நல்ல படம் தா சூர்யாது கம்பேக் ஒண்ணு குடுத்தாரு அவரு டேரக்டரு ஆர் ஜே பாலேஜி
ஆமா ச ஆமா ஆமா
அந்த கமெண்ட்ரி கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லா பண்ணுவாரு பாத்தீங்ளா
ஆமா க தெரியுமே மூக்குத்தி அம்மன் நெறைய படம் பண்ணிருக்காரு தெரியுமே செம்ம காம் டி அது ச காமெடி கூட பண்ணுவாரு நெறைய ஷோஸ்ல வருவாரு ஆ அந்த மாரிதா இது கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க இந்த படோ கூடோ
ஆமா அது அந்த கத ஒரிஜினல் கத அது
ஆமா
ஆமா அவுங்க எதார்த்தமா எடுத்த படோ ஆனா எதார்த் எதார்த்தமா எடுத்த படோ ஆனா இது மாரி ஒரு நடந்திருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு
ஓ அப்டிங்ளா எனக்கு இந்த விஷ்யோ தெரியாது ஆ ஹா ஆனா தேட்டர்ல செம வைப் அப்டியே ஃப்ரண்ட் ரோல எல்லா சாமி வந்து ஆட்ற இதுவு செய்யறது ஒரு பாக்கறதுக்கே ஒரு உற்சாகமா இருந்
ஆமா நல்லா இருந்தது கொஞ்சோ பயமாவு இருந்தது
ஆ அந்த கடசி கடசி பாட்டுல வந்து எல்லா நெறைய ஆட ஆரம்பிச்சிட்டாங்கோ நானு எதிர்பாத்து போல இதெல்லா
ம் நாங்களு ஃபேம்லியோட போனோ நானு எங்க மதரு எங்க பிரதரு எ பிரதருக்கு சாமி வந்து ஆடுனாரு நாங்களு எ திர்பாக்கல ஆமா ஆ ஆமா அதே கண்ட்ரோல் பண் அப் ஃபஸ்ட் டைம் இதா வருது நா என்னால நா நம்பவே முடில இவருக்கு கீழ இருக்காத மாரியான கண்ட்ரோல் பண்ண முட்ல ரொம்போ உ ற்சாகமா எகுறாரு அந்த நாக்கு அப்டியே மறிச்சாரு பாத்தீங்கனா அது ஒப்போ அது ஒரு வைப்ரேஷன் வந்துச்சி எனக்கு
அடுத்து உங்களுக்கு வட வர வேண்டியது அப்டியே நின்று
இல் எது இல்ல ஆனா நா தனியா தா ஒக்காந்தே அவங்க அப்ப ரெண்டு பேரு ஒன்னா வ ந்தாங்க ஆமா பாவோ அவுங்கனால கண்ட்ரோலே பண்ண முடில ஆமா
கஷ்டோந்தான ரெண்டு பேரு ஒன்னா சமாளிக்க முடியாது மட்டு தா ஆ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறீங்க போலையே ஃபேம்லியா போய்ட்டு
கொஞ்சோ என்ஜாய் பண்ணுவோ நா எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது மதர் கூட தா என்னாச்சு வெளில போறதுன்னா அப்படின்னா அவங்க கூட தா டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்களு ஜாலியா ஆமா ப்ரெண்டு் மாதிரி பழகுவாங்க எங்க மதர் கூட
ம்
ம்
அவங்க பரவால்ல எல்லாரையு வந்தா சேத்தி பிடிப்பாங்கொ
ம்
பழகுற மாரி இருக்கு பாக்கும்போதே நீங்க சொல்லும் போதே தெரியுது நாங்க வந்து படத்துக்கு போற ஐடியா இல்ல முன்னாடி ஆ திடீன் வந் து பக்கத்துல ஃபிரண்டெல்லா போறனு பேசட்டு இருந்தங்கோ சரி என்ன வ வரியா வறய அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்கோ பஸ்ட்டு முடிவு பண்ணல ஆனா எல்லாருமே சொல்லிட்ருந்தாங்கோ கருப்பு பாரு நல்லா இருக்கு அப்படின்ட்டுன்னு ஓகே போலா ஃப்ரீ டைம்ல போலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோ சரி எங்க வீட்டுக்காரருக்கு டைம் இல்ல ஒர்க் பண்றதுனால சரி போலமா வேணாமா அப்டி யோசிச்சட்ருந்தோ அவங்க திடீனு இல்ல போலா இன்னைக்கி சாயந்திர போலா எனக்கு தெரியாது ரெடி ஆவு டிக்கெட் டு புக் பண்ணிறே அப்படின்னா
ம் ம்
செரி இவருகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவு செரி பாக்கலா நா வரே அப்டின்னாரு அப்றோ வந்த ஒனே செரி சடன்னா டிசைட் பண்ணிட்டு ஆ கெளம்பிட்டோ செரி பாத்தர்லா என்ன தா ஆவட்டு அப்டின்ட்டு ஏ பையனு ஒரே அடோ பாத்தே ஆவனுன்ட்டு செரி பாத்துட்டு தா வரலாமே ஆமா போய்ட்டோ கடைசி ஆ
த்தீங்களா
ஆ அது தா சொல்லிக்கறே செமா வைப்பா போச்சு எதிர் பாக்கவே இல்ல திடீனு அந்த ஃபெண்ட் ரோல் ஃபுல்லா எகுறாங்க. மொ த்த பேரு சா இந்த பக்க ஒருத்தர புடிக்கிறாங்க அந்த அந்த சைட் ரோல பாத்தா அங்க ஒரு த்தர் ஏகுராங்க அங்க ஒருத்தரு கட்டி புடிக்கிறாங்கோ சாமி வந்துட்டு வ கண்ட்ரோல் பண்ண முடில ஆளாளுக்கு மொத்த பேரு அதனால தா அந்தக் கடைசி பாட்டுல நாங்க அந்த பாட்டே பாக்கல வச்சுக்கிங்களே எல்லா ஆடுறதே தா உக்காந்து பாத்துனுருந்தோ
பா பட கூட யாரு பாத்துக்க மாட்டாங்க அவ அவங்க என்ன பண்றாங்கறதா பாத்துருப்போ
ஆமா அந்த பாட்டு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கருப்பு சாங் நல்லா வருதே பாக்கலான்னு உக்
அந்த வைப்ரேஷன்ல அந்த நல்லா பாட்ண்னாரு
ஆமா ஒரு மாரி இப்போ இப்ப இருக்கிற இதுக்கு பரவால்ல சாமி பட எடு க்காம இருந்தங்கோ ஆ ஓகே இது இது இப்போ எ த்துருக்காங்கன்னா நல்லா இருந்தது ரொம்ப நா ரொம்ப வருஷ ஆ யிருச்சி இந்த மாரி பட பாத்து
ஆமா ஃபர்ஸ்ட்டு டு மூக்கு ஆர் ஜே பாலாஜி மூக்குத்தி எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறமு இப்படிதா வருது இதுக்குகப்பற ஸ்டோரி எல்லா அப்படிதா ஆமா ஆமா அது வரு து ஆமா
அதுவும் வேணு
அ இப்ப ஆமா சுந்தர் சி அந்த சந்தானோ அப்பறோ ராகவாராயன் சார் இந்த பேய்ப்படமே எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டா போயிருந்தாங்க சா சென்டிமீட்டுனா சுந்தர் சி கொஞ்சோ பயமா அப்படி இப்படின்னா நம்ம ராகவா லாரன்ஸ்சு காமீடி பேய்ன்னா நம்ம சந்தானம் தா அடுத்
ஆமா இப்டி இத்தா போயின்ச்சு இப்ப இவரும்
இப்போ இவரு கொஞ்சே அடுத்த ஸ்டெப்பா பண்ணியிருக்காரு
ஆமா சூப்பரா போது பாக்லா அடுத்தடுத்து என்னா எடுக்கறாங்கன்னு உடனே எதிர்பாக்லா இந்த மஞ்சு மேல் பாய்ஸ்ல்லா பாத்தீங்ளா நீங்க
ஆ அது நல்லா இருன்ச்சிங்க அது ரியல் ஸ்டோரிங்க அது
ஆமாங்க தெரியு செம்ம இல்ல அதுல்லா அப்டியே ஃப்ரெண்டுக்காக உள்ள போயிட்டு விழுந்த ஒரு த்தர காப்பாத்துறது இதெல்லா ஆனா பாத் து கத்துக்கலா நம்பகூட சில விஷயல்லா இன்ஸ்பயரா இருக்கறது தப்பே கிடையாது அதெல்லா பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு நண்ப கிடக்கிறதுல்லா பெரிய விஷயம்
ரொம்ப கஷ்டந்தா ஆமா ஆனா ஃபேமிலிக்கு புரியாது ஆனா ஃப்ரண்ட்ஸ்ங்களுக்கு மட்டுந்தா புரியு
ஆமா ஆனா அவங்ளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தா அதையு தாண்டி ஆ ஆனாலு அவங்க அந்த ஸ்டேஜுக்கான ஃப்ரெண்ட்ஸ்ச அவங்க வந் து வேண்டா அப்டினோ ஆமா அது ஏத்துக்க அவங்களுக்கு மனசு வராது
மனசு வர்ல ஆமா ஏன்னா அவுங்க அவுங்க பையன் நல்லா இருக்குன்னு தா அவுங்க எதிர்பாப்பாங்க ஏன் இவன் இப்படியெல்லா சுத்துறா செய்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டு இருக்கா இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான்னா எதிர்ப்பாங்க ஆங்க
ஆமா அதுதா உண்மை என்னா பண்றது
உம் என்னா பொழுது போக்கு என்ன பண்ணீங்க இன்னிக்கு சொல்லுங்க அ
இதுதா நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலாண்டு ரெடி பண்ணினு இருக்கே சிக்கன் வாங்கிட்டு வந்தா சிக்கன் கிரேவி செய்ணு ஃப்ரெண்டு கிளம்பிட்டாங்க இப்பதா வீட்டுக்கு டைமாச்சி கெளம்பணு அப்டின்ட்டுன்னு அதனால அப்டியே நா பேஸ்லா அப்டின்ட்டு வன்ட்டு பேசிட்டு இருக்கே இப்ப நைட்டுக்கான எங்க வீட்டுக்காருக்கு வந்து சப்பாத்தி தா வேணு என்ன இருந்தாலு கம்பல்சரி அவருக்கு அதுதா சாப்டுவாரு
ஆமா டய்ட்டு ரொம்ப மெயின்டன் பண்ணுவாரோ அ
அவரு இருந்த இடத்துல வந்து சப்பாத்தி நெறையா பழகிட்டுக்கிறாரு அதனால எது செஞ்சாலுமே சாட்டிஸ்பேக்க்ஷன் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலு அவருக்கு மட்டும் சப்பாத்தி செஞ்சு குடுத்துட்ணு
ஓகே ஓகே நல்ல விஷயந்தா அது ஆமா
ஆமா இருந்தாலு ஒரு சில டைம் கடுப்பா இருக்கு செய்ணுனாவே சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி ஆ அது என்னிக்கோ ஒரு நாள்ன்றது ஓகே ஆ அவருக் புடிக்கு ன்றதுக்காக என்னா பண்றதுன்ட்டு சப்பாத்தி தா ஆப்ஷனு அதயு மீறி வேணுனா தோசை ஏதாச்சு எங்களுக்கு புடிக்கலன்னா தோசை ஊத்திப்போ சிக்கன் எடுத்துட்டு வந்தா சிக்கன் நேத் செய்ல அதனால வந்து இன்னிக்கி வாங்கிட்டு வந்தா நைட்டுக் சிக்கன் கிரேவி செய்யலான்ட்டு இருக்கோ சிக்கன்லா நா சூப்ரா செய்வே
சூப்பர் செய்வீங்களா ஓகே ஓகே ஓகே எங்க அண்ணி எங் க எங்க மதர் சூப்பரா செய்வாங்க ஆமா ஆமா அவங்கவ்ங்க வீட்ல மதர் தா டேஸ்டு ஆமா
ம் ம் அதனால வந்து அப்டியே அது பலகிறோ இல்ல செய்ய செய்ய புதுசானாதா கொஞ்ச கஷ்ட இருக்கு கத்துகற்து செய்யற்து எப்டினா நீங்க எதுன்னா சமக்கிறது உண்டா
ஆ நா ரை காபி டீ போடுவே பேசிக்கா இதெல்லா பண்வ ரொம்பெலா பண்ண மாட்டே காஃபி டீ அப்புற ரைஸ் வடிக்க சொன்னா வெடிப்பே கொஞ்ச ஹெல்ப யிருப்பே மதுருக்கு அவ்ளோதா ஆமா இத்தனால இவ்ளோ இ ஆமா அப்டி தா இத்தனநா ளு இல்ல இத்தனாலு அவங்க ரொம்ப நம்மளுக்காக கஷ்டப்பட்டாங்க கொஞ்ச நா நம்ம ஹெல்ப் பண்ணணு ஆனா எங்க அம்மா ஆமா ஆனா அவ்ங்க எங்களுக் வேலல்லா வெக்க மாட்டாங்க இல்ல நானே பாத்துக்கறேன்ப்பா நீங்க அமைதியா இருந்தாலே சேரி
அவ்ளோ நல்லவுங்களா கேக்கும் போதே ஆசையா இருக்
ஆமா அவங்க எங்கள கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க அவங்க வேல ஏ வேலைய செஞ்சா கூட அவங்க செஞ்சுருவாங்க ஆ நீங் நீங்க நல்லா இருந்தா போதும்பா அது மாரி அவங் மதர் அவங்க சாதர அப்டிதா அது ஆமா கொஞ்ச மோட்டிவேஷனா பே ஆமா மோட்டிவேஷனா பேசுவாரு அடுத்த லெவலுக்கு ஆமா அதே போது அடுத்த லெவல் என்ன ன பண்ணனுன்னு டிஸ்கஸ் பண்ணா கொஞ்சோ கேரிட்டியா ஒரு தெளிவு குடுப்பாரு இந்த மாரி பண்ணு அந்த மாரி பண்ணுங்க
ம்
நீ அடுதச்
நம்ளுக்கு அதுதாங்கோ வேணு இப்போ தடுமாறி நிப்போ நம்ம ஏதாச்சு ஒண்ணு சேய்த்துக்கு முன்னாடி அத வந்து நம்ம பேரன்ஸே கன்சல்ட் பண்ணிட் போம் போது நம்ளுக்கு ஒரு தைரியோ நம்ம தப்பா செஞ்ச கூட இவங்க நம்ம கூட நிக்கிறாங்கோ அப்டின்ற ஒரு தைரியோ வரோ அதனால நம்ம அது ஈஸியா செஞ்சுட்டு போயிடுவோ நம்மளே முடி வெடுத்து செய் துன அது ஏதாச்சுபோய் தப்பா இது முஞ்சுட்டு அது ரொம்ப கஷ்டம்ல்ல நம்ளுக் ருக்க ம்ஹூம் பரவால்ல நல்லா மொ மோட்டிவேசன் பேரன்ஸ்ன நீங்க குடுத்து வச்சவங்க தா பெரிய விஷயோ இதெல்லா வந்து தானா அமயாது அமிஞ்சிருக்கு நல்லா காப்பாத்திக்கணு ஓகே தோழரே இன்னோரு கோ இன்னோரு கால்ல நாம பேசலா
ஆ நன்றி
ஆ ஆ ஓகே